லோ
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க வேலையெல்லா முடிச்டீங்களா
ஓ வேலை முடிஞ்சிதுங்க இப்பதா பாருங்க என் குழந்த ப்ரூட்சே எடுத்துகுறது இல்லங்க சுத்தமா
ஏங்க
அவ எடுத்துக்கவே மாட்டிங்குறாங்க ப்ரூட்ஸே சுத்தமா என்ன பண்றதுன்னே எனக்கு தெர்ல
இப்ப வெயில் காலதானே உங்களுக்கு மாம்பழம் தர்பூசுணி ஜாஸ்தியா கிடைக்கு அப்ப அது நீங்க அதாவது சீசன் டைம்ல கடைக்குற ப்ரூட்ஸ் எல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கு மாம்பழம் எல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு தர்பூசணி நல்லா இனிப்பா இருக்கு இப்ப கூடுத் த்தீங்கன்னா சாப்டுவாங்க கண்டிப்பா வெயிலுக்கு ரொம்ப தண்ணி தாவம் அடிக்கு சாப்ட தோணு அத சாப்ட்டுக்குவா ஜூஸா குடுக்காம அப்டியே சின்ன சின்ன பீச அழகலகா டிசைன் டிசைனா கட் பண்ணி குடுத்து பாருங்க மாம்பலத விரும்பி சாப்டுவா
ஆ ட்ரை பண்றங்க முக்காவாசி எங்கீங்க உங்க தொட்றதே இல்லைங்க இப்பல்லா பாத்து கிடீங்கன்னா பழங்கள் உடலுக்கு எவ்ளோ நல்லதுங்க தேவையான வைட்டமின் கொடுக்க நாச்சத்து குடுக்குது பொட்டாசியம் குடுக்குது அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி தான பழங்கள்ல
ஆமாங்க கண்டிப்பா டெய்லி எதுவு ஒரு ரெண்டு ப்ரூட்ஸ் சாது சாப்ட்டாதா இப்ப ரொம்ப நல்லதுங்குறாங்க ஆனா வெயில் காலத்துக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் நெறயா சாப்டணு ஒரு சப்போஸ் உங்க பாப்பா புரூட்ஸ் அப்டியே சாப்ல்னா ஜூஸா போட்டு குடுத்துருங்க ஆனா சக்கர போடாம ஜூஸா போட்டு குடுத்து பாருங்க குடிக்கறாளானு
ஆ அது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஜூஸா போட்டு குடுக்கறக்கு அப்டியே குடுக்கறக்கு டிஃப்ரெண்ட் இரு க்கல்லங்க இப்ப பாத்துட்டீங்கனா ஃப்ரூட்ஸ வந்து அப்டியே குடுத்தனா நார்ச்சத்து கெடைக்கு இதே நம்ம ஜூ சா குடுத்தம்னா வந்து நார்ச்சத்து இதுக்கு இருக்காம போயிருல்லங்க
ஆனா அவுங்க வந்து எதுமே சாப்டாம இருக்கறக்கு ஒரு பாதி சத்தாவது கெடைக்குமல்லங்க சில ஆ ரஞ்சு வந்து நீங்க எப்டி இந்தாலு ஜூஸாதான குடுக்க முடியு சாத்துக்கொடிய நீங்க புழிஞ்சு அப்டியே கொஞ்சோ கருப்பட்டி வேணா கொஞ்சோ போட்டு குடுத்து பாருங்க குடிக்கிறாளானு
ஆமாங்க கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா ரம்பூட்டான் ஃப்ரூட் இருக்குல்லங்க அதுல வைட்டமின்ஸ் சீ இருக்கு இரும்புச்சத்து இருக்குங்க நோய் எதிர்ப்புசக்தி இருக்கு அது இவுங்க அப்பா நெறயா வாங்கி ட்டு வந்து குடுப்பாருங்க அது வந்து சாப்டுக்கிறாங்க பிரச்சின இல்ல அப்றோ வந்து இந்த நெல்லி கா அப்றோ இந்த திராட்ச இருக்குல்லங்க நம்ம கருப்பு திராட்ச அது வந்து புற்றுநோய் எதிர்ப்பு சத்திய வந்து புண்ணுங்கள வந்து நீ இதய நோய்க்கு மட்டு கூட ஆரோக்கியமா இருக்குங் க இந்த நம்ம திராட்ச கருப்பு திராட்ச
ஆமாமா நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபம் வருது ராமர் சீதான் முழு சீத்தான் ஒரு மரம் இருக்கு ங்க அது வந்து சீதாப்பழோ மரோ வந்து எங்க தோட்டத்துல இருக்கு வீட்டுத்திரி வீட்லயு இருக்கு அதுவு நெறயா காய்க்கிங்க அந்த பழத்துலதாங்க ரொம்ப சத்து அது நீங்க கேன்சர்ஸ் சொன்னீங்கள்ள கேன்சருக்கு வந்து ஹாஸ்பிட்டலயே டேப்லெட் எடுத்துக்கிட்டாலு அந்த சீதா பழத்த சாப்ட சொல்றாங்க அது சூப்பரா இருக்கு டேஸ்ட் இனிப்பு புளிப்பு கலந்த மாரி நல்லா இருக்கு அதுல நெறய எதிர்ப்பு சத்தி இருக்குங்க அந்த கொழந்தய வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லி கொஞ்ச கொஞ்சமோ டெய்லி அந்த வருஷ முழுுவது அந்த ஃப்ரூட்ஸ் கெடைக்காட்டியு கெடைக்கறப்ப டெய்லியு சாப்டா காச்சல், சளி அந்த மாரி எதுவு அடிக்கொறுக்கா வராது நெறய எதிர்ப்பு சத்தி கெடைக்குங்க அ அது மட்டு இல்லாம கேன்சர் இருக்கவங்க அந்த பழொ கெடைக்காத சமயத்துல டெய்லி அந்த இலைகள அரச்சு ஜூஸா குடிக்கறாங்க அத குடிச்சு நெறயா பேத்துக்கு நல்ல ரிசல் ட்டு கெடச்சிருக்கு சீத்தாப்பழொ ரொம்ப நல்லது நீங்க சொன்ன மாரி மருத்துவ குணோ அதே மாரி கொய்யாப்பழொ சாப்ல்லா கொய்யாப்பழொ டெய்லி ஒண்ணு சிவப்பு கொய்யா அ டெய்லி ஒண்ணு சாப்ட்டா ஆப்பிளு, ஆரஞ்சு எல்லா ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சத்து ஃபுல்லு அந்த ஒரு கொய்யா பழத்துலயே கெடச்சிருமாமா கொய்யாப்பழொ கெடச்ச அளவு சாப்ட்டா ரொம்ப நல்லதுங்க
கண்டிப்பாங்க இந்த பெரிய நெல்லிக்காய வந்து காய் இல்லைங்க கனிக்கூடயு சேரல நெல்லிக் கனி இல்லைங்ளா தினசரி ஒன்னொன்னு ஒரு ஒரு காய எடுத்துட்டு வந்தா உடல் எடையே வந்து குறைக்குதுங்க இப்ப நெறய பேர் இந்த காய இந்த காலத்துக்கட்டத் துல வந்து நெறைய பேர் உடல் எடைய வந்து குறைக்கணு அப்டி இப்டின்னு நெனக்கிறாங் க இல்லங்க அவுங்களுக்கு சாப்பறக்கு நேரோ இல்லைனா காலைல ஒரு நேரோ வந்து நெல்லிக்கனி வெறு நெ ல்லி இஞ்சி அப்றோ கருகாப்பிள இது மூணு அரச்சு சாராகவு குடி கலா தினம் தினமும் ஒரு நெல்லிக்கனி எடுத்துட்டு இருந்தோனா அ நம்ம சர்மமு ம் நல்லா இருக்குங்க கண்டிப்பா
ஆமாங்க தோலுக்கு நீங்க சொன்ன மாரி ஆப்பிள் பழோ சாப்ட்டா அது தோலுக்கு நல்ல து பப்பாளி பழோ பப்பாளி இப்ப சீசன்ல கெடைக்குங்க நெறயா பப்பாளி பப்பாளி மரோ எங்க வீட்ல இருக்கு பப் பாளி, கொய்யா, சீத்தா, மாம்பழோ மாம்பழோல்லா தோட்டத்துல மரத்துல பழுக்கற மாம்பழந்தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு நாங்க எப்புமே வந்து கடைல விக்கிற மாம்பழல்லா எப்புமே வாங்க மாட்டோ தோட்டத்தில வெளயற மாம்பழோ மட்டுந்தா சாப்டுவோ ஏனா அது இது கெமிக்கல் போட்டு பழுக்க வெ க்கறனால எங்க கொழந்தைகளுக்கு வந்து அது ஒத்துக்கிறது இல்லைங்க அதனால நாங்க மாம்பழோ வந்து சீசன்ல தோட்டத்துல மட்டோ சோ எங்க தோட்டத்திலயோ மத்த தோட்டத்துல நேரடியா கிடைச்சா மட்டுந்தா மாம்பழோ சாப்டுவோ அப்றோ அதே மாரிங்க வாழ வெச்சிருக்குங்க நெறைய வாழ தோட்டோ வாழத் தோட்டோ இருக்கு வாழத்தோட்டத்துல வாழப்பழோ எப்டி இந்தாலு அது உ மேக்சிமம் கொஞ்சோ மருந்து அடி கியாமெல்லா இப்ப வளர வெக்க முடியுது கொஞ்சோ இயற்கை விவசாயம் போடுறோ அது சாப்பிடலாங்க கடையிலயு நாங்க வாழைப்பழோ வாங்கி சாப்பிட மாட்டோ தோட்டத்துல விளையறத மட்டுந்தா சாப்பிடுவோ ஏன்னா இப்போ பழங்கள் நம்ம வ எவ்ளோ வெல குடுத்து வாங்கனாலு ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டு ஹ் வளத்துறாங்க இயற்கை விவசாயமாந்ததுன்னா உங்களுக்கு நல்லதுதா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது பழங்களா நம்ம வந்து எல்லா பழமு இதுல சத்து இருக்கு அது இருக்குன்னு சொல்றோ இருந்தாலு நம்ம அத வங்கி வாங்கி சாப்பிடும் போது அத நெறைய பூச்சிக்கொல்லி மருந்துக போட்டு அஹ் இதுதா வருதுங்க அதனால நல்லா நம்ம கழுவுணுன்னு சொல்றாங்க அதே மாரி ஆப்பிள் எல்லா வாங்கும் போதுங்க அந்த ஸ்டிக்கர் எல்லா பிச்சுட்டு நம்ம வந்து உப்புத்தண் ண்ணில உப்பூ தண்ணி போட்டு மஞ்சளு போட்டு அது ஒரு அரைம மண் நேர ஊற வச்சாதா அந்த தோள் ஒரு மெழுகுன்னு சொல்லுவாங்க ஆப்பிள்ல அத ஃபுல்லா போயிருங்களாமா கொழந்தைளுக் குடுக்கும் போது எப்பவுமே கவனமா நல்லா கழுவிதா குடுக்கணுங்க
ஆ கண்டிப்பாங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க வீட்டுக்கு ஒரு பழ மரங்கள் வச்சாலுங்கூட வீட்டு யூசேஜ் நம்ம கொழந்தைங்களுக்கு குடுக்கலா இப்ப எத்தனை ஒரு வாயிலா ஜீ ஈவன்லா இருக்கு பாத்தீங்களா இப்ப பறவைகள்லா இருக்கு பறவைகள் வந்து சாப்பிடு அந்த பழங்கள்ல வீட்டுக்கு ஒரு மரோம் பழ மரம் வச்சாலு நம்மளுக்கு யூஸ்சே ஜ்ஆகும் சுத்தி இருக்கவங்களுக்கு யூஸா யூஸ் ஆகு இப்ப பாத்தட்டீங்கன்னா பழமர ங்கள் இப்ப வீட்டுக்கு ஒரு மரம் வந்து வெக்கிறது ரொம்ப நல்லது தானுங்க இப்ப பழ மரங்கள் வெக் கிறது நல்லது அது வந்து ஆக்சிஜன் தருது நம்மளுக்கு மரோ இருக்காங்காட்டி வீட்டுக்கோ ஒரு பழ மரங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க
ஆமாங்க நீங்க சொன்னது கரெக்டு தா வெ நாங்களு பப்பாளி ஆ கொய்யா மரோ பலாமரோ மாமரோ எல்லாமே வச்சிருக்கங்க நாங்க மாம்பழோ பறிக்கும் போது எல்லாத்தையு கொஞ்சோ பறிக்க மாட்டோ கொஞ்சோ அந்த அணிலு குருவி தோட்டத்துல நெறைய மயில் இருக்கும் மயிலு இதுல்லா சாப்ட்டுன்னு சொல்லி கொஞ்சோ விட்டுட்டு தா பறிப்போங்க ஏன்னா அந்தம் மரத்தை நம்பிதா அதுக இருக்கு அப்ப நாம புல்லா பறிச்சுட்டா அதுளுக்கு எதுமே இல்லாம இருக்குங்க அதனால கொஞ்சோ விட்டுட்டு எல்லா பறிக்கும் போது முழுசா நாங் க பறிக்க மாட்டோ கொஞ்சோ கொஞ்சோ பழங்கள அதுக்கு விட்டுட்டுதா எப் பவுமே பறிப்புங்க அதுக சாப்டுமல்லங்க
ஆ இப்ப பரவால்லிங்க இப்ப கிராம சைட்ல நீங்க இருக்கீங்காட்டி பிரச்சனை இல்லைங்க இப்ப நாங்க சிட்டிக்குள்ள இருக் ங்காட்டி இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லா எவ்ளோ வெலையா இருக்கு தெரியுங்களா அந்த வெலைய வந்து அவ்ளோ வெலை இருந்தாலு நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது இப்ப வந்து நைட்டு வந்து செரிமான தன்மை இல்லாதவங்க இ வேணாம்னு சொல்றவங்க பசிக்கல அப்டின்னு சொல்லி சொல்றவங்க வந்து அந்த டைம்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது இல்லங்க நைட் டைம்ல ஃப்ரூட்ஸ் டெய்லியு ஒன்னொன்னு ஒன்னொன்னு இப்ப ஃப்ரூட் சேலட் செஞ்சு சாப்பிட்லாங்க பசிக்காதவங்க து மாம்பழோ அதுக்கப்புற இப்ப சீசன் எல்லா இருக்கு பாத்தீங்கன்னா தர்பூஷணி மாம்பழம் பப்பாளி இதெல்லா சேந்து ஃப்ரூட் சேலடா செஞ்சு சாப்பிடலா ரொம்ப நல்லது தானங்க
ஆமாங்க தர்பூசணி வந்து இப்ப வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க தர்பூசணி சாப்பிட்டதா நீர் சத்து ஒடம்புக்கு ரொம்ப ஜாஸ்தியா கெடைக்கு நார்ச்சத்து எல்லாமே கெடைக்கு அதே மாரி வா ழப்பழோ இதுல்னா புரதோ இந்த புரோட்டீனு அந்த மாரி எல்லாத்து ஒவ்வொரு ஃபுரூட்ஸ்லியு ஒவ் வொரு தனித்தன்மை இருக்குங்க ஒவ்வொருக்கு ஒவ்வொரு சத்து இருக்கு அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆ பழங்கள எல்லா வாங்கி டெய்லி ஒரு பழமாவது கொழந்தைகளுக்கு குடுக்கணு நம்மளு சாப்புடு நீங்க சொன்ன மாரி கருப்பு திராட்சியு நெறைய சாப்பிடலா ஆ ட்ரை ஃப்ரூட்ஸு முந்திரி பேருச்சம்பழோ ரொம்ப முக்கியங்க பேருச்சம்பழ டெய்லி சாப்புடனுங்க எல்லாருமே பழத்தை ல்லா ரொம்ப நல்லது பேருச்சம்பழோ ஈஸியாவு கெடைச்சிரும் பேருச்சம்பழோ டெய்லி ரெண்டு ரெண்டாவாது சாப்டுடுங்க சாப்பிட்டது இரும்புச்சத்து கெடைக்கு அதுல நெ நெயைய பென் பெனிஃபிட் இருக்குங்க பேருச்சம்பழத்துக்கு த்துல பேர்ச்ச பழம் சாப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது
கண்டிப்பாங்க நீங்க சொன்ன மாதிரிதான் பேருச்சபழம் ரொம்ப நல்லதுங்க இப்ப எல்லாம் பாத்துட்டீங்கன்னா சுகரு இந்த மாதிரல்லாம் கட் பண்றவங்களுக்கு அந்த பேரிச்சம்பளத்துல வந்து நம்மளுக்கு ஸ்மூதி செஞ்சு குடிக்கலா காலையில எந்திரச்சதுவுமே டெய்லி ஒரு பேச்சு ம இப்ப பாத்தீங்க ங்கன்னா எல்லாருமே நான்ஸ்டிக்ல தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்ப யாருக்குமே இரும்புச்சத்து ங்கிற ஒரு இதே கிடைக்கிறது இல்லைங்க இதுக்கு வந்து நீங்க பேர்ச்சபழ டெய்லியும் ரெண்டோ ஒன்னோ நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ஒன்னுன்னு குடுத்துட்டு வரலாம் நம்மளும் சாப்ட்லாம் நம்ம பழங்கள்லயே நம்ம சத்துல்லாம் இருக்குதுங்க ஜாஸ்தியா அதுவும் பேர்ச்சம்பலத்துல ரொம்ப சத்து த்துங்க இரும்புச்சத்து நம்மளுக்கு நான்ஸ்டிக்ல சமைக்கிறங்காட்டி நம்மளுக்கு இரும்பச்சத்தே கிடைக்கிறது இல்லைங்க பேர்ச்சம்பளத்துல இரும்புச்சத்து அதிகமாவே இருக்குங்க இப்ப நெறைய பேரு வந்து இரும்புச்சத்தி இல்ல இது குறைபாடா இருக்கு இரும்புச்சத்து குறைபாடா இருக்குன்னு சொல்லிட்டுதான் இப்ப டாக்டர்கள்லாம் எல்லாம் ருமே சொல்றதுங்க டெய்லியுே டாக்டர் சஜன் பண்றதுமே வந்து பூட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க பேருச்சம்பள டெய்லி ஒண்ணுண்ணு எடுத்துக்கோங்கு த சொல்லி சொல்லி சஜஷன் பண்றதுங்க
ஆமாங்க ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாலும் நிறைய சத்து இருக்கு ஆ ஸ்கின்னுக்கு நல்லது ஆ ஆரஞ்சு பழம் நம்ம வந்து ரொம்ப வில கொடுத்து வாங்க முடியாதனாலும் நம்ம வீட்டுல வந்து மாதுள மரம் மரத்துல மாதுள மரம் கொய்யா மரம் ப பப்பாளி இது மூணு மாதது வளர்த்துனும் மாமரம் நாலு மரம் சீத்தாப்பழம் அஞ்சு மரம் வளர்த்துனாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏன்னா அஞ்சு பரூட்ஸுமே நம்ளுக்கு கிடைச்சிடூ இதுலயே எல்லா சத்து இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட் சாப்பிடலாம் ஆப்பிள் இந்த மாதிரியும் கூட வாங்கி சாப்பிடலாம் வாங்க முடியாதவங்க வீட்லேயே அதை நம்மளால எது முடியுதோ அந்த செடியள வச்சு ப்ரூட்ஸ் சாப்டோம் எல்லாருமே புரூட்ஸ் கண்டிப்பா சாப்பிடணுங்க ப்ரூட்ஸ்ல நெறைய சத்து இருக்கு ப்ரூட்ஸ் சாப்பிடாமல இருக்கவே கூடாது
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து முக்கனின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மா பலா வாழை இது மூ இது மூணுமே நம்மளுக்கு ரொம்ப சத்து கொடுக்குதுல்லைங்க கண்டிப்பா இப்ப வந்து இ இ இந்த மா பலா வாழை இது மூணுமே இப்பத்த சீசன் தான் இல்லைங்களா கண்டிப்பா இதுல வந்து இவ்வளோ எவ்ளோ பெனிபிட் இருக்குங்க நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு போன இது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளைச்சு எதுவுமே உரவு வந்து மருந்தடிக்காம இதெல்லாம் எதுவுமே பண்ணாம கிடைக்கும் இப்ப பாத்துட்டீங்கன்னா அதிகம் மருந்தெல்லாம் கெடைக்குது மருந்து அடிச்சுதான் நம்மளுக்கு வருதுங்க அப்ப இருக்கா சத்தி இப்ப இருக்காது அதனாலயே வந்து ப்ரூட்ஸ்ல்லாம் வந்து அப்ப வந்து அப்ப இருக்கு சத்து இருக்குன்னா ஒன்னு ரெண்டு தான் எடுத்துக்கணும் இப்ப வந்து பழங்கள் வந்து அதிகமா எடுத்துட்டாதான் நம்மளுக்கு அந்த சத்தே ஜாஸ்தியா இருக்கும்
ஆமாங்க பழங்கள் நெறைய எடுத்துக்கிட்டாதான் இந்த காலகட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு சத்து கிடைக்கும் ஏ அப்புறம் எல்லா உரம் போட்டுதான் வருது அதுக்காக தான் நம்ம வீட்டிலயே கொஞ்சம் மரம் வச்சுட்டா நம்ம உரம் போடாம இயற்கை உரமா போட்டு அந்த புரூட்ஸ் எடுத்துக்கலாங்க சேரிங்க நா அப்புறம் பேசலாங்க
ஆ சேரிங்க